வணக்கம் ஆ என்ன பண்றீங்க தோழி
நா இப்போ கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கேங் தோழி இனிமேட்டு தா போயி சமைக்கிற வேலைங்க பாக்கணு
செரிங்க தோழி உங்ளுடைய வாழ்க்கையில பொழுதுபோக்கா நீங்க எத பாப்பீங்க
பொழுதுபோக்கா
இப்பதாங்க தோழி காலேஜ் முடிச்சிருக்கே அதனால இப்ப கொழந்தைய பாக்கற்துக்கே நேரோ கரெக்டா இருக்குங்ளா டி வி கூட பாக்க முடியமாட்டேங்குது அதிகோ இப்போ கொழந்தைய பாக்கற்துக்கே நேரோ செரியா இருக்குங் தோழி
செரிங்க தோழி கொழந்தையோட என்ன பொழுதுபோக்கு பாப்பீங்க ம் உங்ளுக்கு எப்டி டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க
கொழந்தைக்கூட இப்போ அவுங்ள இப்ப நாங்க மேல்வீட் ல இருக்கன்னால கீழதா அதிகமா கூட்டிட் போயி அவன வெளையாட வெச்சு அதுதாங்க தோழி பண்ணிட்ருக்கே இதுவெரிக்கு நோ ஃபோனு டி வி இன்னூ பாக்க வெக்கல
ஓகே செரிங்க தோழி
நீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க
நா பொழுதுபோகல அப்டினா ஏனா கொழந்த இருக்காங்க கொழந்தீங்கள அவுங்களோட வந்து வெளையாட்ற து ஏதாவது கேம்ஸ்ல வந்து இன்ரப்பியர் ஆகி வெளையாட்ற மாரி இப்ப எக்ஸாம்பிள்ஸ் இப்போ அவிங்க வந்து தூரி கட்டி விட்ருக்கோ ஸோ அதுல வந்து கொழந்த வெளையாடுவாங்கனா அவிங்ள தட்டி விழ தள்ளி விட்டு கொஞ்சோ தூரோ வெரிக் கூட்டு போனா கொஞ்சோ அவுங்க கொஞ்சோ அவுங்க கொஞ்சோ எக்சிட்மெண்ட்டா வெளாயாடுவாங்க அந்த மாரி இல்லைனா வந்து இங்கே ஆ கேம்ஸ்னா என் நம் வீட்ல வாங்கி வெச்சிருக்கோ அவுங்க வெளயாட்ற மாரி சோ அதல்லா எடுத்து வெச்சு அவங்களோட வெளாடு போது பாக்கற்து இதெல்லா ஒரு என்டர்டெயிமெண்டா இப்ப நா பண்ணிட்ருக்கே ஸ்பெசிவிக்கா வந்த வெளில எங்கியாவ்து நீங்க என்டர்டெயிமெண்ட்காக கூட்டிட்டு போவீங்க அந்த மாரி இருக்குங்ளா தோழி
ஆ இருக்குங்க பக்கத்துல பார்க்குங்க ரெண்டு மூணு இருக்கு அதனால அவுனுக்கு இங்க போய் வெளிய ப்போய் பசங்களோட வெளையாற்லா ரொம்போ புடிச்சிருக்கு கொழந்தைங்களோட கொழந்தையா வெளாற்றது அதனால அடிக்கடி அவன இப்ப வெளியேதா நாங்க கூட்டிட்போயிட்ருக்கே வெளியே கூட்டிட் போயி நல்லா தாராளமா வெளையாட வெச்சு ஏ வ அங்க பார்க்குல வந்து இந்த ஊஞ்சலு சருக்கள் அதலா இருக்குங்ளா அலா கொழந்தைக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அதனால அந்த மாரி கூட்டிட் போய் இப்ப விளையாட வச்சுட்ருக்கோ தோழி
சரிங்க தோழி நா இங்க வந்து என்ன மாரி கூட்டிட்டு போவோ அப்டின்னா இங்க எங்க வீட்டு பக்கத்துல எதோ பார்க் கடையாது ஒரு போஃர் கிலோமீட்டர்ஸ் தள்ளிதா வந்து பார்க் இருக்கு சோ அவனுக்கு எதாவ்து இங்க பக்கத்துல விளையாடுறதுக்கு கொழந்தைங்க இல்ல அப்டின்னா பார்க்கு கூட்டிட்டு போகுபோது அங்க வந்து நறய கொழந்தைங்க வருவாங்க சோ அவுங்களோட ஒண்ணா அவ வெளையாடுவா அப்டி வெளையாடம் போது அங்கேயு பாத்தீங்கன்னா வந்து பார்க்ல வந்து இந்த சர்க்கள் விட்ற மாரி அப்பொற வந்து தூரி அப்பறோ வந்து கொழந்தைங்களுக்கான சின்ன சின்ன ப்ளே கேம்ஸ் மாரில்லா வச்சிருக்காங்க சோ அதோட ஒன்னா வெளையாடுவா ப்ளஸ் ஸ் அது இல்லாம அந்த கொழந்தைங்களோடையு வெளையாடுவா அப்டி போய் ஒரு ஒரு மண் நேரொ வெளையாடம் போது வந்து பாத்தீங்க அப்டின்னா அவுங்களுக்கும் வந்து புதுசா ஒரு ஒருத்தவுங்களோட வெளையாடு போது ஒரு அட்டாச்மெண்ட இருக்கூ கூ அ இப்ப ஒரு கொழந்தைங்கல்லா பாத்தீங்னா தனியாவே வெளையாண்டாங்கன்னா அவிங்ஙளுக்கு வந்து எல்லாமே வந்து சிங்கிளா வெளையாண்டு வெளையாண்டு போர் அடிக்கும் இன்னொரு கொழந்தைங்களோட வெளையாடம் போது ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கூ அவங்களோட வெளையாடம் போது ஆ எதோ புதுசா ஒரு கத்துக்கற மாரி இருப்பாங்க ஒரு கொழந்தைங்க பண்றத பாத்து இன்னொரு கொழந்தைங்க கத்துக்கூ சோ அந்த மாரிலா நாங்க கூட்டிட்டு போம் போது அவங்கிட்ட இருந்து நறைய விஷயங்கள் நாங்க டிஃப்ரெண்டா இருக்கறத நாங்க கத்துக்கிட்டு பாத்தோ இந்த மாரி நீங்க எதாவ்து வந்து
ஆமாங்க தோழி நீங்க சொல்றது கரெக்ட் தா பைய எங்க வீட்ல வந்து தனியா தா இருக்கானா வெளையாண்டங்க எங்க கொடையா வெளாண்டுட்டு இருந்துட்டு கீழ போயி அவுங்க கொழந்தையோட சேந்து வெளையாடும் போது அவ ஒவ்வொன்னு விஷயத்த பாக்குபோது அப்டியே இது நல்லா இருக்கு இது நம்ம பண்ணி பாக்லா இது வெளையாண்டு பாக் க்லா அப்டின் சொல்ட்டு அவனு பா பாக்குறா அதெல்லா கத் கத்துக்குணுன்னு நெனைக்கிறா ஆனா கிரிக்கெட்லா இப்ப வெளையாட்றாங்க கொழந்ததா ஒன்ற வயசு தா ஆகுது ஆனாலு கிரிக்கெட்ட வெளையாடும் போது போய் அந்த பேட்டை புடிச்சு இவனு அடிக்கணு அவுங்க கூட வெளையாட்ணு அப்டின்னு ஆசைப்படுறா இப்ப அந்த மாரில்லா அவுங்க புதுசா பாத்து கத்துக்கம் போது ஆசையாவு இருக்கு நமக்கூ
ஆமா தோழி என்னோட கொழந்தைங்க பாத்தீங்கன்னா இங்க ஆ தூரத்துல ஒரு ரெண்டு வீடு தள்ளி இருக்காங்க அவங்க கொழந்தைங்க கூட்டிட்டு வருவாங்க அவிங்கல்லா வந்து பாத்தீங்னா ஓடி புடிச்சி வெளையாட்றது இல்ல ஒழிஞ்சு வெளையாட்றது ஹிட்டன் கேம்ஸ் இந்த மாரி வெளையாடுவாங்க அவுனுக்கு வந்து ஹிட்டன் கேம்ஸ்லா வெளையாட தெரியாது பட் பட் ஆனா வந்து இவிங்க யாராவ்து ஒழிஞ்சிட்டானா கண்டுபுடிக்கிறது வேணா போய் கண்டுபுடிப்பா பட் இவனுக்கு ஒழிஞ்சி வெளையாட தெரியாது இவ போய் ஒழஞ்சுக்க சொன்னா அது இவனுக்கு அண்டர்ஸ்டேன்ட் ஆகாது கொழந்தைக்கு வயஸ் கம்மியாதா ஆகுது சோ அதனால வந்து இவனுக்கு அ ம் புரிஞ்சுக்க தெரியாது அதனால இந்த மாரி அந்த மாரி கேம் விளையாடுவா ஓடிபுடிச்சி விளையாட து பால் வந்து ஒருத்தங்க தூக்கி போட்டாங்கன்னா அத எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து குடுப்பா இல்லைனா வந்து அந்த கிரிக்கெட் பிளாஸ்டிக் பால் இருக்குது அதுல வச்சு பால் ஒருத்தவுங்க தூக்கிபோட்டாங்கனா அத வச்சு அடிக்கது இந்த மாரி விளையாடுவா ஆனா இதல்லா வெளையாடம் போது அவனுக்கு புதுசா ஒவ்வொரு கேமு அவுங்க வெளையாட்றத பாத்துட்டு இவனு அதே மாரி விளையாட நெனைக்கும்போது ஆ கொழந்தைங்க வளர வளர புதுசு புதுசா நெறைய விஷயங்கள் கத்துக்குறாங்க அத பாக்கும் போது நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு நம் சொல்லிடுக்காமையே எவ்ளோ குழந்தைங்க வந்துக்கு எவ்ளோ வியத்தையு அந்த கொழந்தைகிட்ட இருந்து கத் கத்துக்குறா நல்ல பழக்கங்கள அப்டின்னு நெனைக்கும்போது அதெல்லா ஓகேவா இருக்குது இப்ப வேற என்ன மாரி நீங்க என்டர்டெயன்மெண்ட் குள்ள நீங்க உங்க லைஃப் சைக்கிள் ஓடுது
வேற எந்த மாதிரின்னு பொதுவா சொல்ல தெரியல
சரிங்க தோழி இப்ப எப்டீனா ஆ இப்ப காலையில நீங்க மார்னிங் ப்ரேக் ஃபாஸ்ட் பண்ணலந்து டின்னர் பண்ணதுக்கு அப்றோ எடையில வந்து இருக்குற டைம்ல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த மாரி சொல்லுங்க தோழி
இந்த மாரி வேலையிலா தம்பி இப்ப தூங்கிட்டா அப்டின்னா நா வந்து டிவி கொஞ்ச நேரோ பாப்பே அந்த ஒரு ஒரு மண் நேரோ தூங்குவா அந்த டைம்லதா எந்த வேலயு இல்ல விட்டு வேலயு இல்ல அப்டிங்கம் சமயத்துல வந்து டிவி பாக்கலாங்க அது நெறையா சீரியல்ஸ் அந்த மாதிரிலா மியூசிக்கு அந்த மாரி இதுலதா டைம் போகு இல்லேன்னா வீட்டு வேலயே கரெக்டா இருந்துச்சுங்னா அதுலயே போயிருங்க
செரிங்க தோழி இங்க நா தம்பி தூங்க வச் வச்சுடன்னா மீதி இருக்குற டைம்ல வந்து என்டர்டைன்மெண்ட் பாத்தா வீடு கிளினிங் ஃப்ராசஸ் தா ஏன்னா இவே தூங்குற நேந்தா வந்து எத் எதாவது ஒர்க் எடுத்து வச்சு நம்ம பண்ண முடியு ஏன்னா இவ முளுச்சுட்டு இருக்கும் போது எல்லாமே எடுத்து களஞ்சு வச்சுருவா நாம ஒரு ஒர்க்ல வந்து கான்சன்ட்ரேசன் பண்ணி செய்ய முடியாது இவ தூங்குற டைம்ல வந்து நமக்கு என்டர்டைன்மெண்ட் பாத்த வேல தா என்டர்டைன்மெண்ட்டு இவ தூங்குற டைம்ல அழுங்காம சத் தோ இல்லாம ஏதாவ ஒரு ஒர்க் கிளினிங் ஃப்ராசஸ்ல என்னென்ன க்ளின் பண்ணுமோ அதெல்ல க்ளின் பண்ணி எடுத்து வச்சுட்டு இவே அடுத்து எழுந்திரிக்கிறதுக்குள்ள இவனுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த ஒர்க்க நா பாப்பே கரெக்டா இவன் எந்திரிக்கவு அடுத்தது இவனு கூட வெளையாடவு இந்த மார்தா எ லைப் ஸ்டைல் எல்லாமே ரெகுலரா போகுது சண்டே ஒன்னு தா வீக் ஆஃப் தா எனக்கு வீக்காஃப்பு அது வந்து ஹஸ்பண்ட் அவன் கொழந்தைய பாத்துக்குறனால அந்த டைம்ல வந்து நா ஃப்ரீயா இருப்பே சோ அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா எதாவது மூவி இது புது மூவி எதாவது இருந்துன்னா அன்னைக்கி எதாது பாக்கறது இல்ல எதாவது பார்க்குக்கு கூட்டிட்டு போவாங்க இல்லன்னா எங்கேயாவது ஹோட்டலுக்கு போறது இதுதா வந்து எனக்கு அன்னைக் பொழுதுபோக்கா இருக்கு சண்டேஸ் டைம்ல உங்களுக்கு எந்த மாரி பொழுதுபோக்கா இருக்கு தோழி
ஞாயிற்றுக்கெழமையில பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒர் நா எங்க வீட்டுக்கார் பாத்தீங்கன்னா காலையில எட்டு மணிக்கு போனாங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு தா வீட்டுக்கு வருவாங்க அதுனால சண்டேஸ் மட்டுந்தா நாங்க ஃப்ரீயா இருக்குறது அதுனால காலையில நேரமா ரெடியாயி சாப்ட்டோம்னா அப்ப மண் அப்ப போ வெளியெல்லா பொயிட்டு அப்பறமா நைட்டு தாங்க வீட்டுக்கு வருவோ அப்ப தம்பிய கூட்டிட்டு போய் தம்பிக்கு என்னென்ன வெளையாட புடிக்குதோ அங்க எல்லாமே நாங்க பொயிட்டு சுத்தி பாத்துட்டு தம்பி கூட வெளயாண்டுட்டு அது அந்த ஒரு நாள் கொஞ்ச என்ஜாய் பண்ணுவோ ஏன்னா அவுங்களு வீட்ல இருக்க மாட்டாங்களா அதுனால ஒரு நாள் தா வீட்ல இருக்கனால நாங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டு வெளிய போய் என்ஜாய் பண்ட்டு வந்துருவோ மூவி நீங்க சொன்ன மாதிரி மூவி எதாது ரிலீஸ் ஆயிடுச்சு அப்டின்னா அதுவும் போ போயிட்டு வருவோ போன வாரோந்தா பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமு கொழந்தைய கூட்டிட்டு படத்துக்கு போயிட்டு வந்தோ நாங்க ஃபஸ்ட்டு பயந்துட்டே இருந்தே நானு அவனுக்கு இப்ப எப்டி பாப்பா என்னன்னு ஆனா பாத்தீங்னா அவனே அமைதியா ஒக்காந்து கொஞ்ச தூர பாத்துட்டு இருந்தா சாமி வரதெல்லா அவனே கைத்தட்டி பாத்து ரொம்ப என்ஜாய் பண்ணா அதெல்லா எனக்கே புதுசா இருந்துச்சு இவ இவ்ளோ அமைதியா ஒக்காந்து பாப்பானா அப்டின்ட்டு நீங்க அந்த மாரி போனீங்ளா
ஆ நீங்க சொன்னது போல நா இன்னு போனதில்ல தோழி ஏனா கொழந்தி இவ கொஞ்ச வந்து ஓரெடத்துல ஒக்கார மாட்டா ஒரு படம் பாக்கற்னாவே அவனுக்கு அந்த படம் புடிச்சுருந்தா தா பாப்பா இல்லைனா பாக்க மாட்டா ஆ குடுகுடுன்னு ஓடி போயிருவா அப்ப தேட்டர்லங்கும் போது எல்லாமே டோர் லாக் பண்ணிருவாங்க அது இல்லாம டிஸ் ஸ்டபென்ஸ் இருக்கூடாது நம்ப போனா கொழந்தைய கம்ன்னு ஒக்காந்துருக்க மாரி இருந்தா நம்ம பாக்க முடியு இவ துருத்துருனு எதாவ் ஒரு வேல பண்ணிக்கிட்டே இருப்பா இவன தூக்கிட்டு போம் முடியாது இன்னொன்னு என்னனா அவனுக்கு இன்னமு பொம்ம அதிகமா ஒன்னொன்னா கானு ஃபோன்லயோ டி வி லயு அதிகமா அவ பாத்தது கெடையாது ஒன்னு கெடையாது இதுனா வரைக்குமே நா சாப்பாடு ஊட் இத்தன் நாள் வெளில கூட்டு போய்தே சாப்பாடு ஊட்டுவே ஃபோன்ல பொம்மையு அதிகமா பாக்க மாட்டா அ டி வி லயு பொம்ம சேனல்லா போட் டா எதுமே அவ பாத்து பழக்கமே கெடையாது வெளம்பர ஒன்னு தா பாப்பா அட்வெடைஸ்மெண்ட் மட்டுந்தா பாப் ப்பா எந்த சேனல் போனாலு அந்த அட்வெடைஸ்மெண்ட் பாத்துட்டு அவளோதா மத்தபடி அவ இந்த மாரி பாக்காதம் போது படத்துக்கு கூட்டு போனாலு ஒக்காந்துருக்க மாட்டா கம்முனு அதனால இந்த மாரி போன எனக்கு அனுபவலா எதுமே இல்லத் தோழி இப்ப மே மாச சோ அந்த மாரி லீவு இந்த மாரி டைம்லலா ஒவ்வொருதவ்ங்க வந்து பாத்தீங்கனா என்டர்டைன்மெண்டா வந்து என்ன பண்ணுவாங்கனா லீவு விட்ருகாங்க எங்கெயாவ்து நம்ப கூட்டிட்டு போலா டிராவல் பண்லா அந்த மாரிலா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த மாரி வந்து நீங்க எதாவ்து வந்து வெளில எதாவ்து இந்த மாரி லீவ் கெடைக்கிற டைம்ல வந்து எங்கயாது வெளில போவிங்க அந்த மாரி என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்கீங்ளா பொழுதுபோக்குகாக
இல்லைங் தோழி நாங்க இன்னு அந்த மாரி போல கொழந்த இருக்க ஆக் அ கொழந்த வந்து இப்பதானே ஒன்ற வயசு தான ஆகுது அதனால நாங்க இன்னு வெளிய அந்த மாரி லீவிட் டைமு எங்களுக்கு இன்னு கெடைக்கல அதனால நாங்க இன்னு வெளிய அந்த மாதிரி போகல ஈ
சரிங்க தோழி இப்ப நாங்க எது பாத்தீங்கனா பெருசா எதுவு போனதில்ல அப் பப்பக்கி டைம் கெடைக்கும் போது எங்கெயாவ்து ஒன்னு வீட்லே இருந்தாலு அவ்ரு அதிகமா வீட்ல இருக்க மாட்டாங்க நானு வீட் ட்ல இருந்தா எனக்கு எதா ஒரு நாளைக்கி போர் அடிக்குதுன் சொன்னாலா எங்கெயாவ்து ஒரு டைம் இங்க வெளில கூட்டிட்டு போயிருவாங்க எதா ஒரு சண்டே வந்து எதா ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றதா இருக்கட்டு இல்ல எங்கயா ஹோட்டலு இல்ல எங்கயாது பார்க்கு இல்ல எங்கெயாவ்து டெம்பிள் இந்த மாரி மேக்சிமம் மந்த்லி ஒரு டூ டைம்ஸ் ஆச்சு எதா ஒரு சண்டே பிளான் பண்ணி போய்ருவோ எதாவ்து டூடஸ் டூ சண்டேஸ் மட்டு வீட்லருக்க அன்னைக்குதா நான்வெஜ் எடுப்போ மத்த டைம்லா எங்கெயாது வெளில பிளான் பண்ணி அங்க போற மாரிதே இப்டியே பண்ணுவோ அவுரு வந்து என்னைய எங்கெயா வெளில கூட்டு போணு தா நெனைப்பாங்க நானு வீட்ல எல்லா நாளு இங்கயே இருக்குறேன் இங்க கொஞ்ச நாங்க இருக்கிறது வந்து இன்டீரியரு ஸோ இன்டீரியர்னால அதிகமா வந்து இங்க அ பேற பக்கத்துலதா பேச்சுவார்த்த அதிகமா யாருமே இங்க இருக்க மாட்டாங்க சோ அப்டிங்கம் போது எனக்கு டைம் வேணு அப்டிங்கிறனால எங்கெயாவ்து வெளிலக் கூட்டிட்டு போய்ட்டு வருவாங்கன்னு வெச்சுக்கோங்களே டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக வீட்லயே இருந்து போர் அடிக்க கூடாது அந்த மாரி
சரிதாங் தோழி எங்க வீட்லயு அப்டிதா நடக்கு அவுங்களு ரொம் இப்ப வாரோ ஃபுல்லா நம்ம ஆறு நாளு நம்ம வீட்லயே தா இருக்கோ வெளிவே போ முடியாது எங்கயாது கடைக்கி வேணா பக்கத்துல தா நாம போய்ட்டு வருவோ வேற எங்கெயு வெளியு போ முடியாதுல்ல அனால அவங்க ஞாயி்த்துகெழம ஒரு நாள் வீட்ல இருக்கனால அவுங்க அத மாரி கூட்டிட் போணுன் நெனைப்பாங்க நம்ளு அது கொஞ்சோ
நம்ம வீட்டு வேலல்லா கொஞ்சோ ஒதுக்கி வச்சுட்டு நாமளு கொஞ்சோ போய்ட்டு வந்தா தா அவுங்களுக்கு கொஞ்சோ சந்தோஷமா இருக்கு சரி அவுங்களுக்கு கொஞ்சோ திருப்தியா இருக்கு கூட்டிட்டு போய்ட்டு வந்தோ அவுங்களு வீட்லயே இருந்திருப்பாங்க அப்டினு அவுங்களுக்கு தோணு
ஆம் தோழி நீங்க சொல் சொல்ற மாரி கரெக்ட் தா எல்லா வீட்லமே வந்து வீட்ல எல்லா நாளு இருக்கிறாங்க ஒரு நாளாச்சு அவங்களுக்கும் பொழுது போகோணு அவங்கள எங்கயா வெளில போய்ட்டு வரனு நெனச்சு கூட்டிட்டு போற நெறைய பேரு ஒரு சில வீட்ல கூட்டிட்டு போறதில்ல இதுதா ரெகுலரா நடக்குதுங் தோழி
சேரிங்க தோழி நன்றி